ஆஹ் இனிப்பு கரெக்டா இருக்கா கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க சகோதரி காலை வணக்கம் சகோதரி நா இருக் இருக்கிறது சகோதரி இப்ப நான் வந்து இத நகரத்துல இருந்து கொஞ்சம் உள்ள இருக்கேன் சகோதரி நானு
ஆஹ் செரி செரி உங்க உங்க சுத்தி உங்க வீட்ட சுத்தி அங்கட்டு பக்கத்துல எல்லாம் வெவசாயல்லாம் பண்றாங்களா
ஆஹ் இங்க வந்து இங்க ஃபுல்லாவே வந்துட்டு தென்ன மரம் தான் சகோதரி தென்ன மரம் தோப்புகள் தான் சகோதரி அதிகம் வந்து
எந்த ஏரியா உங்களுக்கு
நான் இருக்கிறதா சகோத
உம்
நாங்க வந்துட்டு ஊர் பேரு நம்ம சொல்லக்க கூடாதுங்களே சகோ
சேர் அப்படிங்களா ஒன்னும் பெரச்சன இல்ல ஆஹ் இல்ல நாங்களே உங்களுக்கு வந்துஓ தென்னையும் வந்து இப்ப வந்து நெல்லு இந்த கரும்பு வாழை இது மாரி வந்து விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்களா ஓன்லி தென்னமரம் மட்டும்தானா
ஆஹ் இல்ல சகோரி இந்த மாரி வந்து தென்னை மரம் இந்த ஊர்ல வந்து தென்னமரம் தான் சகோதரி அதிகம் எல்லா வீட்டுலயுமே தென்ம மரம் வச்சிருக்காங்க நீங்க சொல்ற மாரி எல்லா விவசாயமே பண்றாங்க சகோத்ரி அதிகமா வந்து காடு தோப் ப்ப அதிகமா தென்ன மரந்தா சகோதரி போட்டிருக்காங்க நான் இருக்க நா நான் இருக்குற ஏரியாவ சுத்தி அதிக தென்ன மரம் சகோதிரி இருக்கு ப
உம் சேரி சேரி இப்ப நாங்க வந்து ந பொறந்து வளர்ந்தது வந்து எல்லாமே கிராமந்தான் இப்ப இருக்றது வந்து டவுன் அதாவது டவு இப்ப இருக்கிறது டவுன் நா நான் கல்யாண பண்ணி வந்தனால டவுன்ல இருக்கிறேன் அம்மா அப்பா வந்து இன்னைக்கும் காலையில அஞ்சு மணிக்கு கஞ்சி ஊத்திட்டு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க
ஓ செரிங்க சார் நான் இரு ஓ நான் இருக்கு நான் வந்து பெறந்ததெல்லாம் வந்துட்டு அம்மா வீட்டு ல வந்து நான் சொல்ற வந்து நகரம் தான் சகோதரி நா நகரத்ல தான் பெறந்து வளர்ந்து அங்க எல்லாம் படிச்சது எல்லாமே அங்கதான் சகோதரி இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால நான் வந்து இது ரொம்ப கிராமம்ன்னனு சொல்ல முடியாது சகோதரி ஓரளவுக்கு இது கிராமம் தான் டவுன்ல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இரு சகோதரி இது
அ இப்ப நாங்க வந்து அ சொல்லுங்க
சில பேர் இந்த காட்டு வேல நூறு நாள் வேலலாம் இருக்கல சகோதரி அங்க எல்லாம் அது மாரி போவாங்க மாமனார் கூட போவங்க காலையில ஆர மணிக்கு போன அவங்க மதியம் ஒன்றர மணி ரெண்டு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க சகோதரி
செரி இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பும் இருக்கு அதாவது ஒருமா தென்னந்தோப்பு ஒருமனா நூறு குழின்னு சொல்லுவாங்க தென்னநோப்பு இருக்கு இன்னொரு வயல்ல வந்து ரெண்டுமா அப்டிங்கறது ரெண்டுமானா இரநூறு புள்ளி அவங்க வந்து நெல்லு போட்டிருக்கோம் இன்னொரு இதுல பி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு குண்டும் நாத்தாங்கா குண்டுன்னு சொல்லுவாங்க சின்ன வயல்லு அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து அது உளுந்து போடுவோம் ஒரு நேரம் எள்ளு போடுவோம் ஒரு நிறம் வெ போடுவம் ஒரு நேரம் இந்த இரு சி சிந்திப்பன்னு சொல்லுவாங்க இந்த மால கட்டறத்துக்கு இது பண்ணுவாங்கல்ல
சிண்டி பூன்னு நீங்க வந்துட்டு வெள்ள கலர்ல ஒரு பூ சொல்றீங்களா அந்த பூவ சகோதரி
பெருசா இருக்கும்ல செவந்திபூலே பெருசா இருக்கும் பாரு
ஆ அந்த இது இது ந்து ஊதா என்னது கத்திரிப்பபூ கலர்ல ஒரு பூ இருக்குமே செதரிக்கு கோழிகா கொண்டைன்னு சொல்லுவாங்களே
கோழி கொண்ட இல்ல கோழி கொண்ட இல்ல மஞ்ச கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ல பெருசா
மஞ்ச ஆ அது பாக்குறதுக்கு வந்து செவந்தி பூ இலிங் சகோதரி பார்க செவந்தி பூ மாரியே இருக்கு இருது வந்துட்டு ஆனா கொஞ்சம் அதோட தண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப மொத்தமா இருக்குங்களே
ஆ இது மா இப்ப மாலைக்கு வந்து ரோசா பூ வச்சு கட்டுவாங்க அப்பறம் இன்னொரு பூ வச்சு கட் கட்டுவாங்கல்ல பெருசா கட்டுவாங்கல்ல மாலைக்கு எல்லாம் வச்சு
ஆ அந்த நடுவுல கீழ மால தொங்கற இடத்துல கட்டுவாங்களே சகோதரி
சுத்தாவே சு புல்லாவே கட்டுவாங்க மாலைக்கு சிண்டிப்பூன்னு சொல்லுவாங்க அத
ஓ தெருள சகோதரி பாத்திருக்கேன் அந்த பூ பாத்திருப்ப சகோதரிய அந்த பூக்கு இதுதான் பேரு சொல்லி தெரியுது அது இல்லாம சகோதரி இப்ப அந்த ஒவ்வொரு பூக்கு சகோதரி ஒவ்வொரு ஊர் வந்து ஒவ்வொரு மாதி பேர் வச்சிரு
ஆஹ் அதான் அதான் அதான் எங்க ஊர் சைடு அத சிண்டிப்பூன்னு சொல்லுவாங்க ஆஹ் அது வந்து அது போடுவான் அப்புறம் மாத்தி மாத்தி போடுவான் இன்னுமே எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளதது விவசாயம் இருந்தானும் இன்னும் கூலி வேலைக்குதான் எங்க அம்மா அப்பா போய்டு இருக்காங்க
ஓ நீங்க உங்களோட பிறந்தவுங்க தோ
என்னையோட பிறந்த வந்து ரெண்டு தம்பி நான் தான் மூத்தாலு ஒரு தம்பி இருக்கிறாப்புல ஆஹ் ஒரு தம்பி வந்து இப்ப ஒரு ஒன்று ஒரு வருஷத்துக்கு முன்னக்கு இறந்துட்டாப்பல கேன்சர்னால பிளட் கேன்சர்னால அஹ் ஆஹ் ஆமா ஒரு தம்பிதான் இருக்கிறாப்ல ஒரு த்தொங்க அப்போ வந்து இல்ல ஒரு தம்பி கல்யாண ஆயிச்சு இப்ப இறந்தாப்ளல்ல அந்தம்பி கல்யாண ஆயும் நாலு அவன் இறக்கையில நாலு வயசு ஆன்சு இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சுவயசு முடிஞ்சு ஆறு வயசு ஆயிச்சு ஒண்றை வருஷம் தான் ஆகுது இந்த ஆகஸ்ட் வந்தால் இந்த ஆகஸ்ட்வந்தால் ரெண்டு வருஷம் முடிய போகுது நாங்களும் எவ்ளதோ செலவு பண்ணி பாத்தோம் அதுக்கு முடியல அதுக்கு
இல்ல ச இல்ல சகோதரி இல்ல இல்லையே சகோதரி அந்த மாரி கேன்சர் வந்து காப்பாத்த இன்னும் வந்து எத எதுக்கோ மருந்தெல்லாம் கண்டுபுடிக்கிறாங்க மெயினாஅதுக்குவன்னினா முழுமையா ட்ரிட்மெண்ட் பண்ணுங்க
ஆ ஆனா எந்த கெட்ட பழக்கமு இல்லாத பையனுக்கு இப்டி ஒரு நோய் வந்துச்சுங்கறத என்னால ஜீரணிக்க முள்ள நாங்க நல்லா எங்க வீட்டு ஆ எங்க அப் அம்மா வந்து ஆரம்பத்துல கூலி வேலக்கு எங்க அப்பா கூலி வேலக்கெலாம் போவாங்க என் தம்பி என்ன கொஞ்சம் விவரம் கொஞ்சம் தலைய எடுத்து கொஞ்சம் ஃபேமிலிய எல்லாம் நல்லாயி கொஞ்சம் நல்லாயி வந்துட்டு இருக்கையில மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்படி ஆயி மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துட்டாங்க ச்சி இப்ப ஒரு பையனுக்கு வீட்டுல முடியலன்னா எவ்வளவு ஒரு கேன்சர்ங்கிறது பெரிய நோயி இந்த காலத்தில அது செலவு பண்ணா பிளட்டு அழையாத அலைச்சலே இல்ல இந்த ஊர்ல வந்து பிளட்டு் வந்து காசுகுடுத்து ஒரு யூனிட் பிளட்டு்னு அதாவது ஒரு வாரத்துக்கு நாலு யூனிட் அஞ்சு யூனிட் பிளட்டு வேணும் அதுக்கு காசு உ காசு குடுத்தும் வாங்க பணோ காசு இல்லாம சில பேரு ஃப்ரியா டொனேட் பண்ணுவாங்கல்ல என்பிளட்டு வந்து அவங்க அவங்களல்லாம் நாங்க கால் பண்ணி கால் இப்ப இப்டி பேசிட்டு இருக்க மாரி நான் கால் பண்ணி கால் பண்ணி பிளட் இருக்கான்னு கேட்டு இருப்பேன் ஒரு ஆறு மாசம் நாங்க போராடாத போராட் பாண்டிச்சேரி சிப்மாரு இ ஓமத்தூர் ராஜீவ் காந்தி மருத்துவமன புதுக்கோட்டை ஹன் புதுக்கோட்டை சி பி என்னது சி கச்சி மெடிக்கல் காலேஜு அப்படினு சுத்தி சுத்தி பாத்தன் கடவுள் வந்து அவ்ளோதான் அப்பின்னு கைய வுட்டுட்டாரு அதோட அதுல வந்து குடும்பம் வந்து நொடிஞ்சிருச்சு நெறைய
ஆமா இல்ல சகோதிரி இல்ல சகோதிரி நம்ம நம்ம குடும்பத்துல வந்து யாருக்காவது ஒரு சளி காச்சல் சொன்னாலே சகோ நமக்கு வந்து மனசு ரொம்ப தாங்காது அப்படிங்கும் போது நம்ம பையனுக்கு வந்து இவ்வளவு பெரிய நோய் இருக்கும்போது எந்த பெத்த அம்மா அப்பவாளயும் இருந்தாலுமே அத வந்து அவங்க காப்பாத்தி இல்லைங்க சகோதிரி அத வந்து காப் பாத்தி நம்ம சரி பண்ணிதான் சகோதரி நம்ம கூட்டிட்டு வரணும் நினப்போம் இப்படி ஒரு இக்கட்டான எனா வந்து எல்லாத்துக் கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒண்ணு அந்த மாத்திரையை குடுப்பாங்க சகோதரி ம மருத்துவர் வந்து அது குறிப்பிட்ட நாள் தான் வந்து நம் உயிரை வந்து கொஞ்சம் வச்சிருக்க முடியும் சி சகோதரி அதுக்கு மேல வந்துட்டு கண்டிப்பா வந்து வி சாவு நோக்கிதா போகும் வருது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கும் போது பெத்தவங்களால வந்து அதுக்கு கண்டிப்பா வந்து ஜீரணிச்சுக்கவே முடியாது சகோதரி
அஹ் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்துந்த மாடு பசு மாடு ஒரு நாலு மாடு இருந்துச்சு நாங்க அந்த அந்த பையன் வந்து ந என் பை தம்பி வந்து முடியாம ஆறதுக்குக்கு முன்னே நாலு பசுமாடு இருந்துச்சு அதுதான் எங்க அம்மாவுக்கு வருமானம் கூலி வேலைக்கு போ போட்டாங்க அதான் சொல்றனே சின்ன புள்ளையில கூலி வேலைக்கு போனங்க அதுக்கப்புற பிள்ளைகளாம் தல எடுத்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூலி விலைக்கு போறதை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாடிட்டு வீட்டுல மாடு இருக்கா பசு மாடு இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு இருக்கும் கால மாடு இருக்கும் இதே வச்சு மெய்டென் பண்ணிட்டு பசுமாட்டுலேயே நாலு மாட் எதுக்கு பால் கறந்து உ உதுனாவே போதும்
ஆமா சகோதரி மாடு இருந்தாலே இல்ல சகோதரி மாடு இருந்தாலே இதுக்கு நல்ல ஒரு வருமானம் சகோதரி பாருங்க ஒரு கண்ணுக்கு நீங்க கா கண்ணுகுட்டி நீங்கபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கற சகோதரி என்ன அது கொஞ்சம் வளறத்துக்கு அது வளரத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுங்களா சகோதரி ஆனா அதுக்கு வந்து நீங்க தீனி வந்து போறது குறைந்த அளவுதான் உங்களுக்கு வந்து செலவாகுமே தவிர அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கண்ணுக்கு அது கண்ணுக்குட்டி போட்டு பால் பால் கறந்து நீங்க வச்சுக்கிட்டாலும் சேரி சகோதரி எனக்கு வேண்டாம் பெருசாகி நீங்க விக்கிற மாரி இருந்தீங்கன்னா நீங்க விக்கும் போது உங்களுக்கு எழுவதாயிரம் எண்பதாயிரம் வரைக்குமே போகும் சகோதரி நீங்க பத்தாயிரத்து வாங்குனாலுமே உங்களுக்கு விக்கும் போது எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு வித்திங்கனா அது
உம் ஆனா இல்ல நம்ம அப்படித்தான் கணக்கு போடுறோம் நாங்க நாலு பசுமாட்டை வந்து என்ன ஒன்னு வெறும் எழுவத்தி ரெண்டாயிரத்து வித்தோம்
ஓ சேரிங்க ஆனா வந்து சில பேர் சகோதரி நம்மகிட்ட வந்து ஏமாத்தடுறாங்க சகோதரி ஆனா ஒரு சில பேர் பாருங்க நல்லா நல்லா வந்து நல்ல விலைக்கு போறமாட வந்து நல்லபடியா வாங்கிட்டு போறாங்க சில பேர் வந்து நல்ல விலைக்கு போற மாட வந்து நம்ம கிட்ட அதுஇதுன்னு சொல்லி கை ரொம்ப கம்மியாகவும் காசு கொடுத்து வித்துட்டு போறாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா நாங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து காசில ஒரு பெரட்டணு இப்ப எங்களுக்கு ஒரு லட்சம் திடீர்னு தேவபட்டுச்சி அப்படிங்கறப்ப நாலு பசுமாட்ட வித்தோம் நாலு பசுமாடும் எழுத்தி ரெண்டு ஆய்ரத்துக்கு போணிச்சி ஒரு அஞ்சு பவுன் தாலி செயிண் வச்சு இருந்துசி எங்க அம்மா ஒரு அஞ்சு பவுன் தாலிச்சங்கிலி வச்சிருந்தாங்க அத கொண்டி வித்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்னா வயல அந்த நேரம்தா அறுவடை பண்ணாங்க நெல்லு அறுவடை பண்ணாங்க அத கொண்டே வித்தாங்க இப்டி ஏன்னா எங்களுக்கு வந்து இப்ப இங்கேந்து எங்க ஊர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு பார்த்தீங்னா போறதுக்கு ஒன்பதாயிரம் வர்றதுக்கு ஒன்பதாயிரம் பதினெட்டாயிரம்
ஓ உங்ளுக்கு போக்குவரத்து செலவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இருக்குனால நீங்க இல்லிங் சகோதிரி நீங்க வந்து இல்லிங் சகோதிரி நீங்க வந்து அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு பண தேவைக்காக நீங்க வ இப்ப வந்து சகோதிரி இப்ப எதார்த்தமா வந்து ஒருத்தங்க இத குடுக்குறீங்களா சொல்லி கேட்டோம்னா அவங்களே வலைய வந்து கேட்டாங்க அப்ப நம்ம எவ்ள தொகை சொல்றமோ அந்த தொகைக்கு அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க சகோதிரி நம்ப வந்து ஒருத்தவங்க கிட்ட இத வச் விக்கிரிங்லா நா விக்கட்டுமா நீங்க வாங்கிக்கிறீங்களனு சொல் நம்ப வழிய வழியே போய் கேட்டோம்னா அவங்க வந்துட்டு இருக்கிற அமௌண்ட விட பாதி அளவு ரொம்ப கம்மிய தா சகோதிரி நம்ம கிட்ட வாங்குவங்க அதுதா வந்து இப்ப இருக்கிற உலக நடப்பாவே இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது மாரி அப்பற வந்து தென்னதோப்ல தேங்க வெட்டிக்கலாம் அப்புடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட ஐம்பதாயிரம் கட வாங்கினாங்க அதாவது அந்த வட்டிக்கு பதிலா தேங்கா வெட்டிக்கிடுங்க ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்துருவாங்க இப்ப ஒரு எங்களுக்கு வந்து அந்த ஒரு மா நிலத்துல வந்து நல்லா விளஞ் தினம் தொள்ளாயிரம் ஆயிரம்காய்வுலும் இப்போ ஐம்பதாயிரத்துக்கு வந்து ஒரு வட் வட்டியை போட்டு அந்த வட்டியை போக அசல் இருந்து அந்த மீதி பணத்த கழிச்சிகிட்டு வருவாங்க அந்த ஆயிர தேங்கா வந்து இன்னைகி இருபதாயிரத்துக்கு விக்கிதீனுவைகளே ஒரு யா மூவாயிர வட்டி போயிரு ஒரு. பதினேழாயிரம் அப்படி கழிச்சிட்டு வரு அது மாரி அதில போய் வாங்கிருந்தாங்க. இப்படி வாங்கி செலவு பண்ணான்னா பிள்ளய வந்து காப்பாத்த முடில்ல கடவுளோட இது. அதோட ஒரு பைய இருக்கிறா பைய ஸ்கூல் போறா அவங்க ஒய்பு வந்து ஒரு ஜவுளி கடக்கி வேலைக்கி போயிட்டு இருக்காங்க தற்போதைக்கி. அஹ இருக்கறாங்க ஆஹமா. ஆ இப்டி ஓடிகிட்டு இருக்கு லைஃப்பு. இன்னுமே பாத்தீங்னா எங்க அம்மா வந்து கூலி வேலக்கிதா போறாங்க எங்க அப்பாவு கூலி வேலக்கிதா போயிட்டு இருக்காங்க. எ வீட்டுல வந்து பாத்தீங்னா அந்த ஆட். த்து பாசன வரையிலதா உங்களுக்கு வந்து விவசாய வந்து கொஞ்சோ செழிப்பா இருக்கு அத்.
கா கண்டிப்பா சகோதிரி அதுவுமே இல்லாம சகோதிரி மழ வந்து தேஞ்சா கூட நமக்கு. செளிப்பாருக்கு சகோதரி. இப்ப பாருங்க இப்பெல்லா வந்து இப்ப நா இருக். கு ஊர் பக்கலா சகோதரி தொடர்ந்து நாலு நாளா வந்து ஒரே ம மோடமாதா சகோதிரி இருந்துச்சி நாலு நாளுமே ஓரளவுக்கு மழ வந்துச்சி சகோதிரி. இந்த விவசாய பண்றவங்களுக். இந்த தோப்பு வச்சிருக்கோங்களே செடி கொடிகளுக்கெல்லா ஓரளவுக்கு தண்ணி போற அளவுக்கு மழ வஞ்ஞிசி சகோதிரி.
கண்டிப்பா. இல்ல எங்களுக்கு வந்து இப்ப வெயில் இல் எங்களுக்கு மழையே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு மாசமா மழையே இல்ல சரியான வெயிலூ. அதுவு நாங்க இருக்கிறது மூணாவது மாடி. மூணாவது மாடி. எங்களுக்கு மூணாவது மாடிக்கு மேல வீடு இல்ல எங்களுக்கு. கீல வீடு இருக். க்கு.
ஓ அப்படின்னா சகோதரி வந்துட்டு நீங்க மேல மூணாவது மடியா இருக்கும் போது நம்மோ. மொட்டமாடியில்ல அடிக்கிற வெயில் பூரா உங்.
ஆஹ அத அது வந்து வெயில்லூ பகலியிலே வந்து. கிழக்காக்க வெயிலு மேற்காக்க வெயிலு வரு ஈவ்னிங் பாத்தீங்கன்னா கிழக்காக்க வெயிலு வரு. வீட்டுக்குள்ளே அப்படியே நெருப்பு மாரி தகத்தக. அதே மாரி மழ காலத்திலயு இருக்க முடியாது மழ காலத்திலயும் இருக்க முடியாது ஏன்னா மொட். மொட்ட மாடியிலது. கூலிங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள நடுக்கு.
ஆமா சகோதரி கண்டிப்பா. நாங்கலோ அப்படிதா சகோதரி நாங்க அப்படிதா செரிங் அம்மா வீட்ல இருக்க நா இப்ப இருக்குறது வாடக வீடு. தா சகோதரி நாங்க கீழதா ரோட்டு மேலதா சகோதரி நாங்க இருக்கநான்னு. இப்ப அம்மா வீட்ல அப்படிதா சாகோ. நாங்க வந்து இருக்கிறது ரெய்ண்டாவது மாடி சகோதரி கீழ ஒரு. இருக்கு மேல ஒரு வீடு சகோதிரி. மேல இருக்க வீட்லதா நாங்க இருக்கோ. அதுக்கு மேல வந்து நீங்க சொன்ன மாரி மொட். மொட்ட மாடிதா சகோதரி. எங்க எங்க வீட்டுக்குள்ள. பாத்தீங்கன்னா மதிய நேரத்துல சகோதரி இப்ப ஹால்ல இருந்து தான் நம்ம இருக்க முடியுமே தவிர பெட் ரூம்பு மா பால்கினி பக்கம் மத்த இடத் தில்ல படுத்தன்னா ரொம்ப அனலா இருக்கும் சகோதிரி அதே மாரி நீங்க சொல்ற மாரி அந்த குளிர்காலத்துல வந்துட்டு மழ தண்ணி வந்து அங்கங்க ம அந்த மொட்டமாடி மேல வந்து நிக்கிறதுனாலே நமக்கு வந்து ரொம்ப வந்து கூலிங்கா இருக்குமா மாதரி நீங்க சொல்ற மாதரி இந்த முன்னாடி முன்னாடி ஹால்ல வந்து சகோதரி அது இல்லாம மேல வந்து இந்த தண்ணி தொட்டி இருக்குல சகோதரி அத தொட்டி வந்து நாங்க இருக்கிற ஹாலுக்கு க்கு மேல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த தண்ணி தொட்டி வந்து இரு இதனால நமக்கு கொஞ்ச அந்த கூலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இக் சகோதரி நமக்கு அதனால ஓரளவுக்கு நம்ம வந்து நமக்கு கட்டுப்படுத்த முடியும் வெப்பத்தை வந்து நமக்கு
உம் சரி சரி உம்
நம் அழைப்பு முடிந்துவிட்டது நம்ம வேறொரு கால நம்ம தொடர்போம்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி